ம் கேக்குதிங்களா
ஆ கேக்குது
என்னா பண்றீங்க
சந்தோஷமா தா சிஸ்டர் இருக்கே நீங்க
ம் சேர் சாப்டிங்ளா
இல்ல சிஸ்டர் இப்ப சாப்ட்டு இப்பதா சாப்டுட்
சேரி சேரி சிஸ்டர் நா சாப்ட்டே படுத்துருக்கே இதின் தோசை சாம்பார்
த ஆ ஓகே சிஸ்டர்
நீங்க என்ன தோழி
இங்கயு தோச தா தோச தா
ஆமா சேரி சேரி ம் என்ன பண்றாங்க வீட்லலா
எல்லா நல்லாருக்காங்க
ம் சேரி
ம் ஆஹ இல்ல
ம் ஒர்க் பன்றீங்ளா இல்ல
இல்ல வீட்லதா இருக்கே
ம் ம்
நீங்க ஆ மேரிடு நீங்க
நானு இது கொழந்த இருக்கு மேம் இப்பதா ரெண்டு வயசு ஆகுது வீட்ல தா இருக்கே
ம் நீங்களு ஒர்க்குலா வெளிய போகலயா
ஆஹா இல்ல சிஸ்
இனிமேதா போகணுமா
ட்ரை பண்ணிக்கிட்ருக்கே கவர்மென்ட் எக்ஸா
சேரி போ டி என் பி சி மாரி படிச்சிட்டு இருக்கீங்களா
ஆமா ஆமா
சேரி சேரி சேரி ம் நீங்க அங்க எப்டி இருக்கு கிளைமேட்ல்லா
ஆ இந்தா கிளைமேட்லா இங்க எப்பயு விருதுநகர்னாலே வெயிலுதா சிஸ்டர்
இல்லைங்க மாமா நேத்து இங்க மழ பேஞ்சது
இல்ல இல்ல இங்க மழல்லா இல்ல வெயில்தா அதிகோ
வெயில் மட்டு ம் ஆமா நா செய்யலாம்
ஓகே ஓகே
நீங்க
அதா விருதுநகர் சிஸ்
புரியல
விருதுநகர் விருதுநகர்
விருதுநகர் அங்க என்ன ஃபெஸ்டிவல்லா நடக்கு
ஃபெஸ்டிவல் இங்க என்ன ஃபெஸ்டிவல்னா எப்பயும் போல திருவிழாதா பொங்கல் திருவிழா அந்த மாரிதா இருக்கு ஆமா வேற எதுவு ஸ்பெஷலா எதுவு கெடையாது ம்
ஃபர்ஸ்ட்ல எதாவது கெடைக்குங்களா இப்ப ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு
இப்ப விருதுநகர்ல இந்த பட்டாசுதா சிவகாசில அதா ஃபேமஸ்
என்ன பட்டாசு ஓ விருதுநகர்ல அங்க வந்து எல்லா சிவகாசி அத சொல்லுவாங்கல்ல அ அது பக்கங்கலா ஒங்களுக்கு
ஆமா சிவாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்லதா சிவாசி இருக்கு ம் ஒவ்வொரு ஏரியாக்கு ஒவ்வொண்ணு இப்ப நா இருக்குற ஏரியா பக்கத்துலதா கலெக்ட்ரேட் இருக்கு
ம் ம் கலெக்ட்ரேட்டா
ஆமா கலெக்ட்ரேட் பக்கத்துல இருக்கு ஒரு டூ கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்லயே கலெக்ரேட் இருக்கு
ம் சேரி சேரி அங்கயே வாங்கிப்பீங்களா எல்லா கம்மி வெலைல கெடைக்குமா
என்னது சிஸ்டர்
கம்மி வெலைல கெடைக்குமான்னு
என்னது வெடியா ஆ ஆமா சிஸ்டர் நாங்களே சேல் பண்ணுவோ அந்த டயத்துல சீசன் டயத்துல தீவாளி டைம் ஆமா நாங்க சேல்ஸ் பண்ணுவோ
ம் சேரி சேரி
ம்
ம்
நீங்க என்ன ஒங்க வீட்ல என்ன பண்றாங்க சிஸ்டர்
எங்க வீட்டுக்காரு இங்க கேட்ரிங்ல வாங்கி விக்கிறாரு
ஓகே ஓகே
ம் என் நீங்க இப்போ பெசலா சமைப்பீங்க
என்ன சிஸ்டர்
ஸ்பெஷல்லா என்ன சமைப்பீங்
இல்ல எல்லாமே நா சமைப்பே எனக்கு
ம் நான்வெஜ்ஜூ
நா எ எல்லாமே சமைப்பே சிஸ்டர்
ம் ந எது ரொம்ப புடிக்கு நான்வெஜ்ஜா வெஜ்ஜுங்களா
நா நான்வெஜ் தா நான்வெஜ் தா எப்பய்மே விருப்போ
பிரியாணி இந்த மாறில்லா
ஆமா பிரியாணி எப்பயுமே பிரியாணி தா ஆல்வேஸ் பிரியாணி ஆமா நீங்க உங்கள்க்கு
எனக்கும் பிரியாணி தா ரொம்ப புடிக்கு
ம் ம்
பிரியாணி ஃபிஷ்ஷு
ம் ம்
அந்த மாரி சாப்ட்டோ நல்லா விரும் வெஜ் கூட அவ்ள க்கோம் நாக்கு செத்து போயிரு ஆ ஒரு வாரோ தாங்க அந்த டேஸ்ட்டு ஒரு சாப்ட்டோன்னா ஒரு டைம் மறுபடியு சாப்பிடாம இருக்க முடியாது
ம் ம் ம்
நான்வெஜ்னா
ஆமா நான்வெஜ் எப்ப சாப்ட்டா எப்ப கொடுத்தா சாப்புடுவோ
அதெல்லா டெய்லி வாங் கொடுத்தாலு சாப்டுவோ அது வந்து ரொம் சோ அது டெய்லியு ரெகுலரா எடுத்துட்டே இருந்தா மூஞ்சில அடிச்ச மார் இருக்கு நம்ப எங்க டெய்லியு இங்க சாப்பற்றோ
டெய்லி நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க
எடுக்க நம்பளால எடுக் முடியாது நான்வெஜ் விக்கிற ரேட்டுக்கு அதனால நமக்கு அப்படி தோணு டெய்லி நம் சாப்ட்ருவோனா என்ன அவ்ளோல்லா சாப்பட முடியாது டெய்லியு
ம்
ஒவ்வொரு டைம் ஆனா சாப்டும் போ ஒரு டைம் மூஞ்சிலடிச்ச மார்ருக்கு
ஆமா ஆமா வெஜ்ஜா நான்வெஜ் ரெகுலரா எடுத்துக்கிட்டா எதுனாலுமே அப்படிதா இருக்
ஆ ஆமா ஆனா வெஜ்ல்லா அவ்வளோ சாப்பட முடியாது
வெஜ்ல்லா சாப்பட முடியாதுன்னா வெ ஜ் தான்ன எல்லாரு வீட்லியு மேக்சிமம் இருக்கு நான்வெஜ்ன்றது எப்பயாவது ஒன்ஸ்
ஆமா ஆம் அதிக நாள் வெஜ் தானே எடுத்துக்குறோ
ம் ம் ம்
நீங்க எப்படி வாரத்துல ஒரு டைம்மா ரெண் டைம் எடுப்பீங்களா
இல்ல ஒன் டைம் நா சண்டே மட்டு தா எடுப்போ அதுவுமே ரேர் தா இப்ப வ எல்லா சண்டேயு எடுக்க மாட்டோ ஒரு ரேரா எடுத்துக்கிறோ விருப்பப்பட்டா எடுத்துக்குறோ
ம் நம்ம தேவபட்டா பிளஸ் தோணுச்சுனா சாப்டு
வீட்ல வந்து நான் வெஜ்க்கு வந்து விருப்பபட்டா எடுக்குறது எ ஹஸ்பண்ட்த ஏதாவது கேக்றோ அப்டினா வாங்கி குடுத்துருவாரு ம் என்ன கேட்டாலு ஒன்னு பிரச்சன இல்ல வாங்கி குடுத்துருவாரு
ம் சேட்ட பண்ண வீட்ல செய்றது தெர்ல
வீட்டல நான்வெஜ்ஜு வந்து எப்பயாதா ரேரு அது அதுவு ச அ செவ்வாய் வெள்ளிக்கு நான்வெஜ் கெடயாது எப்பயுமேவு
நான் வெஜ் ஆ
செவ்வா வெள்ளி முட்ட கூட வீட்ல பண்ண மாட்டாங்க
புரில
இல்ல செவ்வாய் வெள்ளிக்கி நான்வெஜ் முட்ட கூட வீட்ல பொழங்க மாட்டாங்க ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ சிஸ்டர் கேக்குதா சிஸ்டர் உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா உங்களுக்கு